ஹலோ ஆ வணக்கம்மா நல்லாருக்கீங்ளா
ஆ நா நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்ளா
ம் பா நல்லாருக்கம்மா
மதிய வேலையெல்லா முடிச்சுட்டீங்ளா வீட்டு வேலையெல்லா முடிச்சுட்டீங்ளா
இல்லமா அப்ட் டின்னர்க்கு போய் செய்யனு இப்பதா
சேரிங்க
இன்னோ இந்த சாமான் கழுவிட்டு கிச்சன் கிளீன் பண்ணிட்டோம்னா முஞ்சுது வீடு பெரிக் கி நா லேட்டா எழுந்த உன்னோ சாமி கும்பில்ல இன்னைக்கி ஈவ்னிங் தா கும்முண்ணோ
ளா
டெய்லி எல்லா எங்க கோயில்க் போனா கும்புடுவோ
ஓ செரி செரிங்க்கா
செவ்வாக்கெழம பிரதோஷம் சஷ்டி இந்த மாரில்லா கும்புடுவோ நீங்க நீங்க கும்புடுவீங்ளா டெய்லி
நாங்க டெய்லியு கும்புட மாட்டங்க்கா நா வெள்ளிக்கெழம அந்த மாரி கும்புடுவோ நீங்க சொன்ன மாரி இந்த முக்கியமான டே வீடு நா எப்ப நீட்டா தொடச்சி உட்றனோ அந்த மாரி டைம்ல கும்புடுவ நானு
ம் ம் இந்த இந்த இதுதா அப்டின் இல்ல இந்த நாள் தா அப்டின்லா இல்ல
ஓ செரிங்க செரிங்க
ம் ம்
நமக்கு எப்ப வேலவே நமக்கு எப்பயுமே இந்த கிளீனிங் வேல இருந்துகிட்டே தானேங்க்கா இருக் க்கோ அதுக்கு ஒரு எண்டே கெடயாத் துங்கிற மாரி தா நமக்கு டெய்லியுமே காலையில முழிக்கிறது கிச்சன்ல நைட்டு படுக்க போம் போது முழிக்கிறது கிச்சன்ல தா படுக்கற மார்ருக்கு நெலம
எனக்கு காலையில் டீ வைக்கிறதுலந்து நைட்டு காஃபி வைக்கற வரை கா கிச் கிச்சன் நைட்டு காபி டீ கேட்குறங்க இவுங்க நைட் படம் பாக்கறதுனால காபி வேணும கொஞ்சனு வாங்க ம் நைட் கூட போயி அவ்வளோ டயடா வந்துருக்குறே எனக்கு கொஞ்சமா காபி மட்டு குடுத்துரு அப்புடின்வாங்க ம்
அதா பாருங்க அவுங்களுக்கு ஒரு மனசாச்சிங்கிறது வேணா இவ்வளவு தூர கோவில் மலையெல்லா ஏறிட்டு வந்திரு
சொல்லிட்டு சொல்லுனு சொல்றே என் கை வலிக்குது கடையில எல்லா வாங்கி குடிக்க மாட்டாங்க அவுங்க வீட்ல குடிச்சா மட்டு குடிப்பங் கடையில வந்து அவுங்களுக்குன்னு தனியல்லா வாங்க மாட்டாங்க ஏங்கனா வெளியே போனா எல்லோரு வாங்கறாங்கள அப்ப தானே குடிப்பங்க தவிர மத்தபடி அவுங்களுக்கு தனியா டீ காபி போயி குடிச்சது இல்ல
ஓ சேரி சேரிங்க நெறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா இ்ந்த வீட்டு டீ தா புடிக்கு கடையில வந் து டீ காபிலா அதிக பிடிக்காதுன்னு தா சொல்றாங்க
வீடு தா பிடிக் அது நாங்க அந்த கேரளா போண பாருமா சுத்தமா டீ காபியே வெறுத்துட்டே நாங்க அங்க டீ தூள் தா இருக்குது அங்க
எங்கா அந்தளவுக்கு மோச ம இருந்துச்சுங்களா
ஐயோ டீ ஏ எப்புடி தெரிம்ம வச்சிருறாங்க ஒயிட்டாக இருகுதுமா நமக்கு ஸ்ட்ராங்காக குடிச்சு இந்த த்ரீ ரோஸ்சுல்லா இருக்குமே அந்த மாறி குடிச்சு பழக்க ஆயிருச்சு ஏலக்காட்டி அந்த மாறி எல்லா
டீ தூள் அந்த பாக்கெட்ல வந்து முக் முழுகி முழுகி அந்த ஒரு பாக்கெட்டில கொடுப்பாங்களா க்கா அந்த மாறி எங்க போடாதனால ஒயிட் கலரா இரு க்குமோ
அது அது போல அவுங்க டீயே தா போறாங்கே டிகாஷனே தா போடுறாங்க நா பாத்தனே நேரல நேரடியா டிக்காஸ்ன போட்டு ஆ வெள்ளை கலரு நாங்க ஊன்னு கொஞ்ச எங்களுக்கு ஸ்ட்ராங்கா வேணும்னு கொடுத்தாலு வெள்ளைகலரு தா தெரிது
ஓ அவுங்க வந்து கடைக்காரங்க மிச்ச பண்றாங்க போல டீ தூளை வந்துட்டு அதிகமா மக்களுக்கு போட்டு கொடுக்காம லைட் டீ குடிங்க ஸ்ராங் டீ வேணாங்கற
ஆ அந்த அவுங்க வைக்கிறதே அந்த மாதிரி தானே அந்த ஊர்ல அதே குடிச்சிட்டு போயிருவாங்க
ஓ அது பழகிருச்சுங் க்கா அது ஒவ்வொரு ஊரோட வழக்கங்களாட்டுக்கு
ம் இல்ல ஒவ்வொருத்தரு நம்ம நம்ப ஆளுங்களையு நெறைய இந்த ஊர்லயு பாத்துக்குறே நானு சென்னையில்ல ஒரு பொண்ணு வேலைக்கு ஒர்க் பண்ணு போது ஒரு டீச்சர் அவுங்க அப்புடி தா அவுங்களுக்கு ஒரு ஒரு பாக்கெட் பாலு இந்த பத்து ரூபா பாக்கெட்டு இருக்குமுள்ள அது ஒரு பாலு அவுங்க ஒத்தா டீ ஒரே வேலை வச்சுருவாங்க
ஓ சேரி சேரிங்கா
அது வந்து டிக்கா இருக்கும்
இல்லங்க்கா பத்துரூபா பாக்கெட் பாத்தீங்கின்னா க்கா இங்கயுமே எங்க ஊர்லயுமே இருக்குங்கா பத்து ரூபா பாக்கெட் பாத்தீங்கன்னா ஒரு முக்கா டம்ளர் தா ங்கா இருக் ஏன் அதுல அதிகமா நீங்க தண்ணியுமே கலக்கு மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா பத்து ரூபா பாக்கெட்ல ஒரு மூணு டீ போட்லாங்கா ஒரு
நீ சொன்னது கரெக்ட் தா இப்ப அப்புடி வருது ஆவின் ஆரோக்யா எல்லா அங்க வந்து ஜெர்சி விக்கு வாங்க
ஓ சேரி சேரி
ஜெர்சி வந்து நல்லா திக்கா இருக்கு நாங்களு வாங்குறோ அத அங்க சென்னையில இருக்கு போது இப்போ நம்ம சம்பாரிக்கு போது கொஞ்ச இதுவாக தானே இருக்கே நம்மக்கு ஏத்த மாறி சிக்கனமா செலவு பண்ணுவும்ல அந்த மாறி செம திக்கா இருக்கும் நா அந்த ஒரு பாக்கெட்லயே என்ன பண்ணுவே நா டீ வந்து ரொம்ப சாப்பட மாட்டே கொஞ்சுதா டீ கொஞ்சம் வச்சிக்குவே தயிர் கொஞ்சம் ஊத்திடுவே திரி காலையில டீ வக்கிவன்
ஓ அப்டிங்களா பிரிச்சி வச்சிப்பீங்க நீங்க
ஆமா ஆ கொஞ்சம் கொஞ்சம் தான் சேரும் அதனால ஆனா அவுங்க என்ன பண்ணுவாங்கோ ஒரு பேக்கெட்டு ஊத்தி அப்டே டீ ட்டுவாங்கோ போனா ஒய்ட்டா அந்த மாரி தா இருக்கும் இன்னாமா இப்டி போயி எப்டி குடிக்கிற கொஞ்சமா ஸ்ட்டாங்க இருந்தா தா டீ நல்லா இருக்குன்னு இங்க குடிச்சி பழக்க ஆயிச்சிக்கா அப்டின்
அப்டியலாம் அப்டி வாங்கனீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க சொல்றத பாத்தா ஒரு லிட்டர் பால் வாங்கனா அல்ல நாலு பேருக்கு தான் டீ போட முடியமாட்டேக்கு
அதான்
அவங்களுக்கு அப்ப மாசத்துக்கே நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கன்னா கண்டிப் பா உங்களுக்கு மாசத்துக்கே வந்துட்டு முப்ப முப்பது நாப்பது லிட்டருக்கு மேல வாங்கும்னும்டக்கு அவ்ளோ திக்காவு குடிக்க கூடாது ரொம்ப ஆபத்
ம் ஆமா இப்போ நானுந்தாமா டீ வைக்கிறன் காலையில எனக்கு டீ ஹஸ்பண்டக்கு காப்பி போடுவன் ம் ஏழுநூறுபால் தா வாங்குவேன் தே இப்ப நா முந்தாநேத்து ஈவினிங் வாங்கனது ஏழுநூறு ஏழுநூறு
எழுநூறு பாலுங்களாக்கா சேரி
ஆமா முந்தாநேத்து வாங்கன ஈவினிங்கு அதுல அவுங்க நேத்து காலையில அவுங்களுக்கு டீ போட்டு காஃபி போட்டு குத்தன் எனக்கு டீ குடிச்சன் இன்னைக்கு கால்ல எனக்கு காஃபி அவுங்களுக்கு டீ இன்னும் கொஞ்சம் பால் இருக்கு ஈவினிங் எனக்கு
ஓ நீங்க முக்கால் லிட்டர் வாங்க மாட்டீங்களக்கா மில்லி மில்லி கணக்கு தானா உங்க ஊர்ல
ஆம் இல்ல நம்ப எப்டி தேவையோ அப்டி வாங்கிக்கலாம் இப்போ நூறுபால் எக்ஸ்ட்னா அது வேஸ்ட் ஆயிருதுல்ல ஏன் அடுத்த முற ப்ரஷா வாங்கிக்கலாம்ல்ல அதனால ம் அந்த மாரி கணக்கு போட்டுவோம் கரெட் டாதான் வாங்குவேன் நாலா ரொம்ப மிச்சமாலா வாங்கவும் மாட்ட
ஓ பாரி எக்ஸ்டால்லாம் வாங்க மாட்டிங்க கரெட்டா கச் சிதமா வாங்கிப்பீங்க நீங்க தயிரு போறதுனால அதே பால்ல நீங்க போட்டுப்பீங்களாங்க்கா
தயிரு போறனா இன்னொரு நூறுபால் எக்ஸ்ட்ரா வாங்கிடுவன் எங்க ரெண்டு பேர் தயிர் எவ்ளோ ச நூறு ரூபால்ல ஊத்தனா சரி போயிரும்
ஓ செரி நீங்க ஒரு நாளைக்கு இப்ப முக்கால் லிட்டரு வாங்கனீங்கன்னா ஒரு ஒரு நாள் ஃபுல்லா வச்சிப்பீங்களாங்க்கா
ம் ஒரு நாள் ஃபுல்லா மிச்சமா வரும் ஏனா டீக்கா டீக்கா வந்து நான் ரொம்ப பால் ஊத்த மாட்டன் டீக்கு வந்து நம்ப அதுக்கு தேவையான அளவு பால்தா
இல்லங்க்கா ஒரு டம்ளாருக்கு நீங்க எத்தன டம்ளாருங்க்கா இப்ப ஒரு டம்ளார் பாலுக்கு எத்தன டம்ளாருங்க்கா தண்ணி ஊத்தி நீங்க டீ வைப்பீங்க
ஒரு டம்ளர் பாலுக்கு இது ஒரு டம்ளர் பால் வந்துட்டு ரெண்டு டீ வைக்கலாம் ஏன்னா நாங்க டீ குடிக்கதே குவாண்டிட்டி கம்மிதாமா சின்ன கப்பு இல்லக்கா டம்ளார்ல குடிக்கிங்க இல்ல அது மாரி நாங்க டம்ளார்ல குடிக்க மாட்டோம் அந்த மாரி நாங்க டம்ளார்ல குடிக்க மாட்டோம்
ஆனா பரவாயில்ல அதனால தா உங்களுக்கு கம்மியா இருக்கு ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா டீ குடிக்கிற டம்ளாரு பெரிய டம்ளாரா இருக் கும் கப்பு கப்பு சைஸ்ல ஊத்துன்னா இல்ல கண்டிப்பா கா காலிட்டரு பா எரநூத்தம்பது மில்லி குடுத்துருப்பன்
ஆமா நறையா வீட்டுக்கு போனா அந்த மாதிரிதா குடிக்குவாங்கோ ஐயோ என்ன இது இவ்ளோ இவ்ளோ நாங்க குடுச்சதே இல்ல
அதான் அதான்க்கா இல்லைங்க்கா கம்மியா குடுத்தாலும் இல்லைங்க க இல்லிங்கப்ப ஒரு விருந்தாளி வராங்க கம்மியா குடுத்தமே ஏனா கம்மியா குடுக்குறாங்கிற மாரி சூழ்நெல சிப்பாங்களோனு அதிகமா குடுப்போ அதிகமா குடுத்து ஏன் இவ்ளோ அதிகமா குடுக்குறீங்க எப்டி குடுத்தாலு நமக்கு அவுங்களுக் என்னமோ ஒரு மாத்தி மாத்தி
அதுக்கக இல்லம் அவுங்களுக்கு எல்லாருமே வரவுங்களா கம்மியா தா குடிக்கராங்க ஒரு சின்ன டம்லர வச்சிருவாங்க அது வாங்கி இஷ்ட கணக்கா தின்னு இந்த பாய்சங் குடிக்கதுக்கு அதுக்கு அது நல்லா
நீங்க டீத்தூள் என்ன டீத்தூளுங்கக்கா யூஸ் பண்றீங்க
டாட்டா கோல்டு யூஸ் பண்ணுவோ த்ரீ ரோசஸ் நறையா யூஸ் பண்ணுவோ ம் த்ரீ ரோசஸ் வந்து ஏலக்கா போட்டு கொஞ்சோ வச்சுட்டோண்ணா
ஏலக்கு ஏலக்கா அதுலயே இருக்குமாங்கா இல்ல நீங்க போட்டுப்பீங்களா தனியா அக்கா நீங்க பேசுறது எனக்கு கரெட்டா கேக்கலைங்க்கா
இருங்க ஒரு நிம்ஷோ ஆ இப்ப கேக்குதுங்களா
இப்ப கேக்குதுங்க சொல்லுங்கக்கா
த்ரீன்ன நேச்சுரலுக்கா இருக்குதுல்ல அது அதுலயே வர்து ஆனா அது வந்து கொஞ்சோ கஷப்புத்தன்ம இருக்கு நம்ம வீட்லயே நார்மல் டீ அது என்னனு தெரியல கொஞ்சோ கசப்புத்தன்ம வரும் அதுல
ஓ செரி செரி்ங்க்கா
ஆனா நம்ப வீட்டுல வந்து நார்மல் த்ரீ ரோசஸ் வாங்கிட்டு ஏலக்கா பொடியை போட் டுனா சூப்பரா இருக்கு டீ இந்த சித்ரா காபி பார்ல குடி குடிக்குறல்ல அந்த மாரியே
சேரிங்க்கா நாங்க வந்து நாங்க த்ரீ ரோஸ் வாங்க மாட்டோங்க்கா நாங்க ஏவிடி டீத் தூளுதாங்க்கா நாங்க அதிகோ யூஸ் பண்ணுவோ அதுதா அப்ப ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கமாலா அதுவே தா நாங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோ நாங்க
ம் ம் நறையா பேரு அத கூட யூஸ் பண்ணுறாங்க ஏ வி டி நல்லா இருக்குங்களா அது
ஆ ஏ வி டி நல்லா இருக்குங்கா நீங்க சொல்ற மாதிரி ஏ வி டி தூள் போட்டுங்க்கா ஏலக்கா நல்லா நா நசு க்கிபோட்டு நீங்க டீ நல்லா கொதிக்க வச்சு குடிச்சீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கு
ம் ம்
நீங்க அது கூட ஏலக்கா கூட போட்டு சில சமயம் பாத்தீங்கன்னா ஏலக்காக்கு பதிலா இ்ஞ்சி இருக்கு இல்லைங்க்கா இஞ்சிமே நீங்க தட்டு போட்டிங்கனா டேஸ்ட் கு நல்லா இருக்கு கொஞ்ச நாளா நீங்க பாலுக்கு தண்ணி ஊத்தி வச்சாலுமே டீ நல்லா இருக்கு கொஞ்சோ பால் திக்கா வச்சு ட்ராங்கா குடிச்சாலுமே நல்லா இருக்கு இப்ப ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கு
ம் ம்
அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க இந்த ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு கணவரே டீ தூள்ன்னு சொல்லி ஒரு டீத்தூள் இருக் கு அந்த டீத்தூளுமே டேஸ்ட்டு நல்லா இருக்கு புதுசா வந்து ஆன்லைன்ல இந்த டீத் தூள் இருக்கு கணவரே டீத்தூள்னு ஒரு டீத்தூள் வந்துருக் அது ஆரஞ்ச் கலர் அந்த பேக் கேட்டு இருக்குனு நெனைக்கிறீங்க புதுசா வந்ததுங்களா அட்டுக்கது அதுவுமே ப அதுவுமே வந்து இப் டீதூள் ஏவிடி தூள் மாதிரிதான் அதுமேடேஸ் ரொம்ப நல்லா இரு நீ சொல்ற மாதிரி இங்க ஏலக்கா வந்து அதுவே இருக்குங்க்கா இருந்தாலுமே நம்ம ஏலக்கா போட தேவ இல்ல அந்த தூள மட்டும் நீங்க போட்டு நல்லா கொதிக்க வச்சீங்கன்னா கசப்புத்தன்ம எல்லா இருக்காது சர்க்கரை வந்து உங்களுக்கு போதும்மா உங்களுக்கு எவ்ளோ நீங்க இனிப்புக்கு டீத்தூள் போடுவீங்களோ அந்தளவுக்கு நீங்க போட்டு குடிச்சாலே நல்லா இருக்கு அந்த டேஸ்டு நல்லா இருக்கு சொன்னீங்க
ம் ம்
நீங்க ஒரு நாள் ஏ வி டி தல் வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதுவுமே டேஸ்ட் நல்லா இருக்கு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு
சேரிம்மா ட்ரை பண்ணி பாக்குறே
காபி தூள்லா நீங்க எதுங்க்கா குடிப்பீங்க நீங்க
சன்ரை சன்ரைஸ்
ஓ சேரி சேரிங்க்கா
ம் சன்ரைஸ் நல்லா இருக்கு
ஆ நாளுமே சன் ரைஸ் தா யூஸ் பண்றோ அதுதா நல்லாக்கு மத்த எந்த காபி தூளுமே நல்லா இல்ல
ஆமா அந்த புரு கூரு வந்து அதுவு நல்லா இல்ல
ஆமாங்க புரூ வந்து அதிக குச்சிங்கன்னா வயிறு எரிச்சல் ஆரம்பிச் அப்பின்னு சொல்லுவாங்க இங்க நரசூஸ் பரவோ சன்ரைஸ் பப் சன்ரைஸ் பரவாயில்ல இங்க மீடியமா இருக்கு நம்ம அளவா எடுக்கறதே காபி ரொம்ப நல்லது என காபி வந்து அதிகமா குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க டீய விட டீய விடக் காஃபினா டீ குடிச்சா கூட ஒன்னு பண்ணாது காஃபி வந்து அதிகமா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க இங்கா
ஆமா ஆமா
ஆ நீங்க ஒரு நீங்க ஒரு நாளைக்கு வந்து எத்தன டீ ஃபிங்கா குடிப்பீங்க அதிகமா குடிப்ப
அதிகமால இல்லமா சின்ன கப்புல சின்ன கப் நாங்க அதினக்கு கப்பு வாங்கி வச்சிட்டுக்கிறோ சின்ன கப்ல அது ஒரும் நாலஞ்சு குறுப்பு தா வரு பிடிச்சோம்னா நாலஞ்சு குறுப்பு இஞ்ச போனா ஆறுமுடுக்க அவ்ளதா
ஓ செரி செரிங்கா பரவில்ல அதுதாங்கா லிமிட் ஒரு சில பேர் பாத்தீங்னா பெரிய டம்ளர் இருக்கு கா டம்ளர்ல இருக்கு அந்த அளவுக்கு குடிப்
அந்த மாறிலா குடிச்சு பழக்கோ இல் கொஞ்சு குடிச்சா போதுசும்மா அது குடிக்கணும்னு தா குடிக்கணுமே தவர அது பழக்காய்சச்சினா குடிக்கன்ன குடிக்க தவர நம்ம இல்ல குடிச்சி ஆவுனு அப்டினால்ல குடிச்சி பழக்காரன கொஞ்சோ குடிச் சிப்பழ கொஞ்சமா அப்டி குச்சிக்கிலா நாங்க அவ்ளோதா யூஸ் பண்ணோமே அது ரெண்டு பேருமே அப்டிதா ஒரு வீட்ல கொஞ்ச பெருசா குடுக்குவாங்க ம்
சேரி சேரிங்கா ஆனா நீங்க சொன்னது ஒ கண்டிப்பா கண்டிப்பா பெருசாதா குடிப்பாங்க டம்ளரேப் பாத்தீங்னா ரொம்ப பெருசா இருக்கும் இந்த அரிசி அரிசி அழந்து போடுற டம் இல்லக்கா அரிசி அலந்து போற டம்ளர் சைஸ்ல இருக்கு
ம் அவங்கள்ள அந்த மாரி குடிச்சி பழக்கமோ
கண்டிப்பா கண்டிப்பா அதுவு பாத்தீங்னா ஒரு சிலப் பேரு பெரிய டம்ளர்ல குடிச்சாலே கேட்ட ஒரு நாளைக்கி நா அஞ்சி குடிப்ப அப்டிங்கிறாங்க குடிச்சாதா எனக்கு கை காலே வேல செய்யு அப்டிங்கிற மாற் எல்லா சொல்லுவாங்க
ம் ஆமா இல்ல அங்க அம்மா வீட்லயு அப்டிதா மூனு டைம் நால் டைம் வச்சிருவாங்க இப்பதா
ங்க மாடு இருக்க வீட்ல நீங்க எத்தன பத்து பத்து டீ கூட வச்சாலு பிரச்சன கெடையாது நமக்கு
ஆமா அவங்க மா பால் விக்கிறாங்கள் நறைய அதனால வீட் டுக்கு ஒரு லிட்டர் எடுத்ந்தா இருந்தா மீதி விக்குது
செரிங்க்கா உங்க அம்மா வீட்டல எத்தன மாடுங்கக்கா இருக்கு
ரெண்டு மாடு இருக்கு
ஓ செரி செரிங்க்கா வேற ஏதாவது ஆடு எல்லா வச்சிருக்காங்கா இல்ல ஒரு ஆடு மட்டு தா வச்சி
இல்ல ஆடு ஒன்னு வச்சிருந்தாங்க வித்துட்டாங்க மிதி கோழி அதெல்லா வள்த்தாங்க எங்களுக்கு எடோ இருக்குதுனால சும்மா எப்டிக்கு வேல செய்றவங்க வீட்ல இருக்குறாங்க சோ அவுங்களுக்கு வேல இல்லாதனால அவுங்க கொஞ்ச இந்த வேல செய்யட்டு அப்டின்ட்டு வாங்கி உட்டுக்குறாங்க
சேரி செரிங்க்கா
ம் அதனால வாங்கி உட்டா அவுங்க பாத்துக்வாங்க
ஆமாங்க்கா ஏனா அது மாடெல்லா இருந்துச்சுன்னாங்க்கா அது பால் கறக்கறது அதுக்கான வேல செய்யறதே நமக்கு நேரோ சரியா இருக்குங்க்கா அதுக்கே ஒரு ஆள் நமக்
ஆமா இல்ல பால் கறக்கற்துக்குனு ஒதவுறாங் தனியா
ஓ சேரி சேரிங்க்கா
ம் அது ஜென்ஸ் தா அங்க கறக்கற்து அவுங்க தனியா வராங்க அவுங் மாட்டுக்கு வந்து இந்த கட் றது நெல்த்துல கட்ணு அது மேக்கிறத்துக்கு அந்த மாரி அந்த மாரிக்கெல்லா ஆளு ம் ம் அங்க வீட்டு வேல செய்றவங்ளே வராங்க அங்க ம் வில்லேஜ் இல்ல அதுனால இன்னைக்கெல்லா அவுங்க அங்யே வேல செய்னாலு செய்வாங் அந்த மாரி மாடு இத்துன் கட்டீட் வரது அதுக் பில்லு போட்னு வரது பில்லு இது பண்ணு வரது அதெல்லா எங்க நெல்த்துலே இர்க்கு
சேரிங்க்கா நமக் கான நேரம் முடிந்து விட்டதுங்க்கா அடுத்த அழைப்பில் நம்ம தொடர்ந்து பேசலாம்க்கா நன்றிங்க்கா